ஹலோ வணக்கம் தோழி ஆமா தோழி ஆமா தோழி ஆ ஆரம்பத்துலேந்து பேசுறச்ச வேண்டிதா இருக்கு தோழி சொல்லுங்க தோழி அ தோழி கேக்குதா அ சொல்லுங்க தோழி என்னோட கணவரோட அண்ணனு தம்பியுமே பாத்தீங்கனா போலீசா போய்க அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம எ என்னோட கணவர் வந்து எ வீட்டுக்காரவங்க வந்து எங்க வீட் இல்ல அவங்க ஆ அவங் அ போலீஸ் அ நாலு பேரு மொத்தோ சகோதரர் மொத்தோ நாளு பேரு தோழி வந்து மூத்தவர் வந்து போ கன போலீஸ் ரெண்டாது என்னுடைய கணவர் வி ஏ ஓ எ வீட்டுக்காரவங்களுக்கு அடு பத்து தம்பியு வந்து வி ஏ ஓ பா த்தீங்னா அதுக்கு அடுத்த தம்பி வந்து காவல் லரு
ஆ நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் ஃபேம்லியா இருக்கீங்க
மனாரு வந்தது போலீஸ் தா வந்து அவங்க வந்து வை ருப் அ காவல் நிலையத்துல ரிட்டைர் ஆய் டாங்க என்னுடைய தகப் பனாரு பாத்தீங்கனா போலீஸ் தா அவங்க ச எஸ் ஐ ஆ இருந்து கும்பகோணத்துல ரிட்டைர் ஆய் டாங்க அ இப்ப தான் அப்பா ஒரு இரண்டு வருடம் ஆகுது தவறி வந்து அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க நாங்க நாலு பேரும் சகோதரி தான் சி அவங்க எங்களோட கணவர் என் சிஸ்டரோட கணவர் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலையில தான் இருக் காங்க மூத்தவங்க வந் து பெல்லு இருக்குல பாரத்து ஹவினு சொல்லுவாங்கள த அதுல வந்து ராணிப்ப ராணி பேட்டேல இருக்காங்க பாரத்ன்னு சொல்லுவாங்க திருவரம்பூர்ல இருக்க பாருங்க பீ கச் எல் ன்னு சொல்லுவாங்க அதுல இருக்காங்க இரண்டாவது சகோதர வந்து பி டி ய ஓவ டெப்டி பி டி ய ஓவ இருக்கிறாங்க
சூப்பர் ஆஹ்
தங்கச்சியோட கணவர் போலீஸ் தா வந்து நான் நீளத்துலய பொரவாஞ்சேரி இருக்குல்ல அங்க இருக்குறாங்க மேக்சிமம் அதிகபட்ச பட்ஷம் பாத்தீங்கன்னா எங்க பேமிலி எல்லாரு குடும்ப உறுப்பினர் அனைவருமே பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இல்லனா அரசாங்க உத் தான் தோழி இருக்கும் போந்து உம் சாத்தூர் வரிக்கு வாங்க வன்
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நா இங்க தா சுத்திட்டு இருப்பேங்க அங்க ஏன் தம்பி மாமா பையன் ஸ்கூல்ல எடுக்கு போயிட்டு வருவேன் ஆஹ் ஆமா உம் ஆமா ஆமா மாமா பையன் இங்கத படிக்கிறான் அதனால நாங்க போயிட்டு வருவோம் உம்
ம் ம் ம் இப்ப நீங்க வேலைக் அங்கே தான் தோழி ஆஹ்ஹ் சரி சரி சரி எப்டி போவீங்க வெய வாகனத்துல இருசக்க
உம் ஆமா இருசக்கர வாகனம் தான் அதெல்லாம் அதெல்லாம் வாங்கி வண்டி வாங்கும்போது அந்த சேரும்போதே எல்லாமே வாங்கியாச்சு ஆஹ பேசுட்டு கேசுக்கு கெட்டுற துணி அப்புறம் கை கிளவுஸ் எல்லாம் வாங்கி
சரிங்க தோழி சரிங்க தோழி உம் அ ஆமா நம்ம நம்மள நாமளே கண்ணாடில பாத்தோம்னா தெரியாது ஏன்னா காலையில எல்லா அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்
அது சொல்லுங்க வரும்போது பாத்தா
அ அந்த பொண்ணா இந்த பொண் ணுனு கேக்குற மாறி வருவோம் வந்து பாத்தீங்கன்னா தோழி வந்து
நான் நெனைக்கிறேன் உங்கள நான் பா நேர்லயே பாத்துருக்க வாய்ப்புகள் இருக்குனு
அப்டியா கண்டிப்பா லோக்கல்ல எங்கேயாது பாத்துருவோம் கோயில் கொளம்னு தேட்ருங்கிறது அதிகபட்ச ச்சம் நாங்க வந்து ஃபேமிலியோடதா போவோ அப்டிங்களா ஆனா கோயில் குளத்துக்கு அடிக்கடி வருவோ நாங்க வந்து தோழி
லாம் வருவீங்களா நாங்க இங்க ஜி ஆர் ஸ்கூல்ட்டருக்கோம் நாங்க உம் அங்க ஒரு குவாட்ரஸ் இருக்குல்ல அங்க இருக்கோ
இந்த குவாட்ரஸ்ல தா இருக்கிறீங்க களா அப்போ எங்க கண என் கணவர் வந்து சிறு வயசுல அங் தா இருந்தாங்க தோழி அந்த கோட்ரஸ்ல வந்து அங்க வந்து தேவேந்திரன் சா சார்னு ஒரு த்தவுங்க இருந்தாங்க ஆஹ அவுங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லதா குடியிருந்
அதுல எய்த்த வீடுதா நாங்க
அப்புடியா உம் சேரிங்க தோழி அவுங்
உம் அவுங்க தேவேந்திரன் அவுங்க வீடுக்கு நா வீடு காலி பண்ணிட்டு போயிட்
ஆமா உன் ஆமா பைய டாக்ட்ரு மூத்த பையனுக்கு வந்து சகோதர கல்யாணமு ஆயிடுச்சு ரிசப்ஷனுக்குலா வந்துரு ந்தோ எங்களுக்கு நெருங்குனா சொந்தம் தா அவுங்க வந்து அப்புடியா அஹ செரி செரி
அதனால இந்த எடம் வசதியா இரு
ஆஹ் ஆமா ஆமா ஆமா தோழி இப்ல்ல நீங்க இன்னு சொல்ல போனா இப்ப லாஸ்ட்டு கடந்த வாரம் பாத்தீங்கன்னா தேட்டருக்கு போயிருந்தோ அப்போ கூட அந்த தப்ப வந்திருந்தாங் அ தேவேந்திரன் சித்தப்பா வந்து வந்திருந்தாங்க பிளாஸ்ட்டுனு ஒரு அர்ஜுன் படம் வந்திருந்துதுல்ல
ஆமா
கத்துக்கு போயிருந்தோ அவுங்களு வந்திருந்தாங்க அப்புற பேசிட்ருந்து தே இது வந்து தற் நம்ம போறது ஆனா ரெண்டு மூணு படம் பாத்தீங்கன்னா அவங்களு வருவாங் மா நாங்களும் போவோ சொல்லாமலே போய் பாத்து மீட் பண்ணி பேசுறது சரிங்க தோழி பரவால்ல ரொம்ப ஓரளவுகு ஒரு மாரி சந்தோஷமாவுருக்கு ஒரே ஊர்ல மத்ததெல்லா நம்ம அத ந
கிறாங்க என்னதா வச்சி எல்லாமே சென்னை கால் தாமா சென்னை கால் தா மோஸ்ட்லி உம்
அ இங்க வ இப்ப வந்து ஒ ஒரு நாலஞ்சு நாள் தா ஆகுது வந்து இது இது சம்பந்தமா நம்ம வ நார்மலா பேசற கால்ல பேசிட் ந்தோழி வந்து இந்த டீட்டெய்ல வந்து இந்த ஆப்புக்கு தேவையானத மட் டுநம்ம இதுல பேசிப்போ அத வந்து வேணா நேர்ல பேசிப்பொந்தோழி போன்ல அந்த நார்மல் கால்கு வருவோ ஆஹ் சரிங்க தோழி சரிங்க தோழி வ வாகனத்துல போறப்ப நீங்க பாத் பத்ரமா பொயிட்டு வாங்க இரு சக்கரோ நம் போறப் இப்ப நம்மூர்ல தா இப்பதா நீ முந்தா நேத்தி கூட பாத்திங்கனா அந்த அஹ் கூத்தாநல்லூர் பக்கத்துல மூனு பொண்ணுங்க வந்த விபத்துல எறந்து பொயிட்டாங்க ஆஹ் சின்ன பசங்க அந்த புள்ளைங்க இல்ல எவ்ளோ அ எவ்ளோ ஆயிரொ கனவுளோட போவாங்க அந்த க கொழந்தைங்க நெனச் ச்சிகூடபெத்ததாது அவுங்க பெத்தவங்க என்னா ஆசபட்டுருப்பாங் வந்து புள்ள பெயிட்டு ஸ்கூல்க் பெய்ட்டு சாந்தரொ வந்ருவோ அப்டின் நெனச்சிட்ருப் ப்பாங்க கடைசியில இந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்து பெ பெத்து வ வ ஃபஸ்ட்டு பெக்கறதுக்கே எவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இன்னெய காலகட்டத்துல ஆஹ் காலைல எந்திரிச்சு கலப்புறதுங்றது சாமானிய பட் ட வேல கிடையாது வந்து காலைலந்து அவ எனர் வேஸ்ட் பண்ணி நம்மள அஞ்சு மணியிலேந்து பாத்திங்கனா வேல நடந்துகிட்டே இருக்கு பத்திங்கனா கொஞ்சொ அது டிலே பண்ணா கூட நம லேட் பண்ணா கூட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பரு ஸ்கூல்ல வந்து ப பனிஸ்மன்டு குடு த்துறாங்க அதனாலயே வந் ந்து எந்திரிச்சி கெளப் புறோ அவ்ளோ இது பண்ணி கடைசிலே இவங்க வந் ஒரு வாகனத்துனால இப்டி ஆயிருச்சி பாருங்க மனசுக்கு ரொம்ப க கஷ்டமாதாருக்கு என்ன பண்றது ஏ ஒருத் த்தர் செய்ற தப்பு எல்லாரையுமே பாதிக்குது வந்து அஹ்ம் ம் சரிங்க ம் சரிங்க தோழி கோயிலுக்குல்லா போவீங்ளா நா
ம் ஆஹா அங்கப்போ பெரிய கோயில்லா போறதுல்ல பெரிய கோயிலுக்குல்லா ஏ யர்லி ஒன்ஸ் அந்த மாரி போறது மத்தபடி முருகன் கோயில் போவே அ அங்க போவே ம் பழனியாண்டவர் அப்புறம் வடக்கு வீட்ல ஆஃபீஸ் போற வழியில ஒண்ணு இருக்கு அங்கதா நா ஆக்சுல போற வழிலயே பேய்னு போயிட்டு போவே இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா போறதில்ல
ஆ ஆ நீங்க வெரதம்ல்லா எடுப்பீங்களா தோழி.
அந்த மாரி எதுவு ஆரம்பிக்கல. ஆமா மேபி கல்யாணம் ஆனா அது இருப்பேனோ என்னமோ
இருங்கே இருங்கே எ இல்ல இல்ல த நம்முளுக்கோ நல்லது ந மோ ஒடம்பு ஒ நல்லது வந்து வந்து ஆ கார்த்திக விரதோ எடுத்தா
ஆ அது எனக் தெரியாது என்னா கிழமே கார்த்திகையா என்னா ஒண்ணு தெரியாது எல்லா நாளு நான்வெஜ் சாப்பிட்டுருது அதலா தெரியவே தெரியாது எப்பமே ம்
திங்கே கொஞ்சோ கொஞ்சோமா மாத்திக்கோங்க ஒரே மட் ட நம்மளாலே மாத்
நானு செவ்வா கெழமானா சாப்ட கூடாது அப்டின் நெனச்சாவு எண்ணம் ஆ கண்ட்ரோல் இல்லா அப்டே போயிரது ம் அப்டி எதா வேண்டியிருபோ ம் வேண்டியிருபோ நடக்கல்னா ஒரு மாரி கோ வந்து நா எதுக் இருக்கணு அந்த மாதிரி இப்டி அயிட்டுக்கு
உங்க கால்லதா நம்மோ
அது உண்மதா அது ரொம்போ உண்மே அப்பிடிதா யோசிப் போயி திரும்பவோ அங்க இ எதாச்சுனா டாக்னு அவுங்க போயி நேம் இந்தா
ஆமா அங்கதா போக தோணோ வேற எங்கே யாருகிட்ட போயி நம்மோ
அத சொல்லுங்க நா ரொம்போ ஒஸ்டான ஆளா இருந்தே ஒஸ்டான நெலமைல இருக்கிறப்போ அங்கதா போயி பொழம்புனே அப்ப நா ரொம்ப நா ஓகேவா ஆயிட்டே அதுக்கப்பறோ ஒரு நாள் போயிர்த்தப்போ நா என்னா வே நடக்குர நடக்குதோ அது நடந்துச்சா அது மாரி மன வருத்தம் அயி அ அந்தாள் எப்டி போவே இல்ல போனா பயமா இருக்கு நம்ம என்ன என்னல்லா க நடக்க கூடாது நெனைக்கு
அது எல்லாத்தயுமே வந்து நம்ம தொழி வே இதுதா நடக்கணுனு நம்ம விதில ஏழ்தி இருக்கறதா நம்ம யாரு ஒன்னு பண்ண முடியாது அதையு நம்ம என்ன செய்யறோனா கடவுள்ட்ட போய் அட்லீஸ் நம்மொ வந்து என்ன பண்றோம் நம்மளோட கோரிக்கைய வச்சுட்டு அழுது பொழம்பிட் ட்டாவது வந்தாலு இருதய பிரச்சனையாவது வெராம இருக்கு அழுதுட்டேனா அ அ ஆமா இதுல என்ன ஒரே ஒரு விஷயோனா எனக்கு தனிப்பட்ட முறைல நம்ம சொந்த பந்தத்துட்ட போய் நின்னு அழுது புலம்புறத காட்டிலும் கடவுளிட்ட நின்னு மண்றாடிட்டு போயிடலா நம்மல இலக்காரமா நினைக்குவாங்க பாத்தீங்கன்னா உம் ம்ச் அதனால என்ன பண்றது நா அதுக்கு க கடவுள்கலயே வந்தா போதும்னுட்டுனா அங்கயே போய் அழுதுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்பலா தனிப்பட்ட முறையில பாத்தீங்கனா எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரு இறந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்
ஆஹ்
சொந்தம்ல எங்களுக்கு இல்ல அக்கா தங்கச்சி சகோ திரிகள் நாலு பேர் மட்டும் தான் ஒருத்தர் மாத்தி ஒருத் ஒருத்தர் வந்து ஆ எனக்கு ஒரு தேவைனா அவங்க செய்வாங்க ஆஹ் அந்த ஆறுதல் வந்து இப்ப எங்களுக்குள்ள நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல உள்ளத சொல்லிப்போமே தவற சொந்த பந்ததுத்த போய் நிக்கவே மாட்டோம் ம்ச் அது இதுவே எங்க சொந்தங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன அந்த பொம்பள புள்ளைங்க எல்லாமே அப்படி இருக்குங்க ஒத்துமையா இருக்குதுங்க நம்மள்ட்ட ஒண்ணு எந்த ஒரு ஒ ஒரு உறவையு வச்சுக்கல எதுவுமே நம்மல்ட்ட வந்து நி க்கிலா அப்டீனு அவுங்களா ஆச்சிரியப்பட்றாங்க எங்களுக்கு அது தேவ கெடயாது அ அதுவே வந்து எங்களுக்கு எங்களோட கணவர் எல்லா பாத்தீங்கன்னா ஏ தங்க அதாவ்து எல்லாருமே ஒத்துமையா தா இருப்பாங்க ஆனா சொந்த பந்தோ அ அதாது கூட பொறந்த ஏ உடன்பிறப்பு மாரி இல்லா ஆ மா இன்னு நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க ப சொந்தமே வ பாத்திங்கன்ன அடிச்சுப்பாங்க சண்ட போட்டு இருப்பாங்க இவுங்கல்லா நாலு பேருமே ஒத்துமையா இரு ப்பாங்க பாத்தீங்கன்னா நாளுங்கெழமனா ஆ ஒரு நாளுங்கெழ கெழமன்னா பாத்தீங்கன்னா நாலு பேரு ஒன்னா இருந்து அது செய்யறத பாத் து உண்மையிலயே எல்லாருமே கண் திருஷ்டி வெப்பாங்க பாத்தீங்கன்னா பரவால அப்டின்னு ஆஹ் ஆஹ்
கால் வருது போல உங்களுக்கு
ஆ தோழி
சேரி சேரி இப்ப பேசுறீங்ளா
ஆஹ் இல்ல தோழி இல்ல இல்ல இத கண்டினியூ பண்ணுவோ நம்ம வந்து தோழி சொல்லுங்க தோழி இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசுறது நம்ம அதுக்கு க்குதான உம்
பத்து முடிச்சா பதினஞ்சு வரு
ஆ இ ஆ அதுதா இப்ப எனக்கு புரியல தோழி என்னோட உற்றத்தோழிக்கு பாத்தீங்கன்னு வெச்சீங்கனா ரெண்டு பேரும் சேந்துதா பண்றோ அவங்களுக்கு வந்து வந்து கட்டாஆயிடுச்சு எனக்கு ஆனா க கா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது பாத்தீங்கன்னா
அதா என்னன்னு தெரியல
அது பேஸ் தொடர்ந்து பேசிட்டே இரு அப்பிடினாங்க இன்னிக்கு எங்க அலுவலகத்துகு போயிட்டு வந்து இப்பதா உக்காந்தோ சேரி ஒரு ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல நம்மளால பேச பேச முடியாத தோழி பாத்தீங்கன்னா தூக்கம் வந்துரும் பாதீங்கன்னா அதனால நா என்ன பன்னுறது செரி இத வந்தா பேசுவோ இல்லன்னா வெச்சுட்டு போயிடுவோ இது ஒரு பெரிய இத
ஆஹ் எனக்கு ஆபீஸ்ல தெரிய பேசலா அப்டின்னு பாத்தா சுத்தமா டவரே இல் ஒருத்தவங்க கால் பண்றதுக்குள்ள ஆமா எல்லாருக்குமே பிராப்ளம் இருக்கு நெட்வொர்க் சுத்தமா கிடைக்கமாட்டிங்குது ஹ்ம்ம்
எங்க ரெண்டு பேருக்கு தா அந்த ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா இன்னொரு ரெண்டு மூணு தோழி வந்து இங்கிருந்து திருவாரூர்ல இருந்து பேசுறாங்க அஹ் அவங்களுக்கு ங்குளா பாத்தீங்கன்னா தெளிவா பேசுறது கேக்குதா நம்ம எங்க ரெண்டு பேருக்கு மட் டுதா இந்த ப்ரா ப்ர எத்தன பேருக்கு நெனச்சகக்கிட்டு கடையில ஃபோன கொடுத்து கூட ஒ பாத்துட்டோ அவுங்களு எல்லாமு பாத்துட்டு மா ஒண்ணுமே இல்ல மா அப்டிங்குறாங்க நெட்ஒர்க் இசூங்குராங் ஆனா ஆமா அவங்களுக்கு கீடைக்குது நம்மளுக் ஏ கெடைக்கல அப்டிங்கறதா
ம இருக்குற எடத்த பொறுத்து தா அந்த நெட்வர்க் கெடைக்குது அதனால நா ஆஃபிஸ்ல சுத்தமாவே டவர் நார்மலாவே கெடைக்காது சோ இதுக்கு சுத்தமா கெடைக்கல ஆமா
ஆஹ் செரிங்க தோழி ஓகே தோழி ஆஹ் ஓகே